வணக்கம் தோழி.
வணக்கம் தோழி கேக்குதா?
ம் சொல்லுங்க.
இன்னக்கி என்ன டாபிக் பேசலா?
ம் உங்க கொழந்தைங்கள பத்தி சொல்லுங்க. அவுங்க படிக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க ம்
கு ரெண்டு கொழந்தைங்க பாப்பா இப்ப டென்த்து படிக்குது
ம் தம்பி
தம்பி வந்து எய்த்து படிக்கிறா.
செரி செரி. எத்தன மணிக்கு கால்ல ஸ்கூலுக்கு போவாங்க?
கால்ல ரெண்டு பேரு ஒம்போது பத்துக்குள்ள ஸ்கூலுக்கு போகணு
ஆ அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லா தருவீங்க?
அவுங்களுக்கு சுண்டல் அவங்களுக்கு சுண்டல் பயிறு வகைகள் காலல ஸ்நா க்ஸ் அது குட்த்துறக்கு முன்னாடி ஸ்நாக்ஸாதா குடுத்துட்டு இருந்தே தின்பண்டமு வாங்கி குடுத்துட்டு இருந்தே இப்ப அந்த மாரி குடுக்குறது இல்ல ஸ்நாக்காக ஆ சுண்டல் பச்ச பயிறு இந்த மாரி வேவுச்சி குடுக்கறது கால்ல எப்பயு டிஃபன் இருக்கு மதியத்துக்கு மதியோ எப்பவும் போல சாப்பாடுதா.
நா சம்டைம்ஸ் மூணு க மூணு வேளையுமே தோச சாப்பிடுவே எனக்கு அது புடிக்கு
ஆ
சாப்பாடே சாப்பட மாட்டே
எனக்கு அது மாரி சப்பாத்தி சாப்ட்டா ரொம்ப புடிக்கு. மூணு வேளையு சாப்டுவே.
ஆ ஆனா பட் அது ரொம்ப எப்டி சொல்ல ரொம்ப அதிகமா சாப்ட்டா ரொம்ப கான்சிபேஷன் ஆகு ஸ்டமக்
ஆமா ஆமா
அதனால நீங்க கொஞ்சோ லிக்விட் ஐட்டம்ஸ் கொஞ்சோ ஜூஸ் அந்த மாரி அதிகமா எடுத்துக்கடணோ சப்பாத்தி அதிகமா சாப்பிடும் போது
உம்
உங்களுக்கு ரெண்டு பேருமே நார்மல் டெலிவரியா சிசறியனா
புரியல ரெண்டு வேலையும் மாவுஅயிட்டமா கொடுக்கிறிங்களா சரிங்களா
அப்படி கிடையாது ரெண்டு பேரும்ஹ நார்மல் டெலிவரியா
ஆஹ் நார்மல் டெலிவர்தான் ரே எ பெருமே நர்மல்டெலவரிதான்
உம் சூப்பர் சூப்பர்
அதெல்லா ஆறு மாசத்துலே வாக்கிங் கூட்டிட்டு போய் அதெல்லா பக்காவா பண்ணி கொடுத்துறாங்க
யாரு உங்கள வாக்கிங் கூட்டிட்டு போவா
எங்க ஆத்துக்காருதான்
டெய்லி வாக்கிங் போயிருவீங்களா
ஆமா ஆமா செட்டு அந்த தெரியில
நல்ல விஷயம் நீங்க அப்படி பண்ண போயிதான் என்ன எத்துக்கிட்ட இந்த நார்மல் டெலிவரியா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கீங்க நன கஷ்டமால
அதான் என்ன பத்து நிமிஷத்துல வழி முடிஞ்சு பேயிரும் லைஃப்லாங் நம்ம வந்து வந்து அந்த பெயின அனுபவிச்சுட்டு இருக்க மாரி இருக்கும்
அப்டியெல்லாம் கெடையாது இப்ப நெறைய மாறிடுச்சு பட் முன்னாடி வேணா அப்டி இருக்கலாம் நா இப்ப சிசேரியன் பண்ணா
இருக்கு
அதனால யாருமே அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல ஓகே அவ்ளதான் ஆ பண்ணிட்டாங்க அவ்ளதான் அந்த மாரி நெறைய பேர் அதுக்கு வந்துட்டு எனக்கு சீ செக்ஷனே பண்ணிருங்க
ஆமா அப்போதக்கு வழியில அப்டித்தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவு அந்த அளவுக்கு ஹேல்த் பெயினா இருக்கும் வழிய தாண்டிட்டு வர்றதுதானே
கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பாக்கச்சுட்டு கொஞ்சம் பயமா இருக்கும் கொழந்த பெத்துக்கத்துக்க எ‌ ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் எனக்கு இதெல்லாம் பாக்க பயமா இருக்கு அப்டின்னு பெத்து தானே ஆகனும்
கண்டிப்பா ஆ சரியா பேயிரும் விடுங்க இத பத்தன்னா மண்டைக்கு ஏத்துகாதேங்க
இல்ல ஆல்ரெடி ஒரு அபாஷன் ஃபோர் மந்த்ல நாங்களே போய் பண்ணோம் கொழந்த குரோத் இல்ல
அது அப்பப்ப அனுபக்கிறப்பதான் நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப
அப்பப்ப அனுபவிக்கிற கூடாதுதானே
அமா அவுங்க அ அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும்
நல்லாருக்குமா நான் அனுபவச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு டைம் ரெண்டு டைம் அனுப வச்சிட்டேன் ஆனா எனக்கு அத பாக்க கொஞ்சம் பயமாதான் இருக்கு
டெலிவரி இத கன்சிவானிங்களா
ஆ ஃபோர் மந்த் கன்ஸ்லே அபாட் ஆயிடுச்சு நாங்களே அபோட் பண்ணிம் இன்ஃசூஸ் பண்ணி நார்மல் டெலிவரி மாரி அபோட் பண்ணாங்க
ம்
அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அவ்ளோ கஷ்டப்பட்டே ஆனா முடுஞ்சு மூணாவ்து நாளே வீட்ல எல்லா வேலையு பாக்க ஆரமிச்ட்டே ரெண்டு நாள் மட்டு தா ரெஸ்ட் எடுத்தே அதப்றொ வீட்ல வேல பாக்க ஆரமிச்ட்டே ரெண்டாவதுக்கு ஒரே ஒரு நாள் தா அந்த ஒரு நாள் அவ்ளதா அதுக்கடுத்த நாள் அப்டியே எந்துச்சு நானே எ வேல எல்லா பாத்துட்டு எல்லாமே செய்ய ஆரமிச்ட்டே
ம்
பாத்துக்க கூட யாரு கடயாது சோ அதுனால எனக்கு அப்டியே ஓரளவுக்கு எனக்கு அதுனால ஒரு பயொ யாரு பாத்துக்கற்து இல்ல வலி தாங்குறதுலா தாங்கிர்லா ஆனா பாத்துக்குறக்காச்சி யாரா பக்கத்ல வேணுல்ல
கண்டிப்பா ஏ உங்க மாமியார் பாத்துக்லால்லயா
அவுங்க பாத்துக்க மாட்டாங்க அவுங்க எப்டின்னா அவுங்கள நா பாத்துக்லா ஆனா என்ன அவுங்க இது வரைக்கு பாத்துக்கிட்டதில்ல அவ்ளதா
ம்
சமைக்க கூட செய்ய மாட்டாங்க அவுங்கவுங்க பாட்ல இருப்பாங்க வினோதமான கேரக்டர் செய்ய மாட்டாங்க பாக்க மாட்டாங்க ஆனா நா அவுங்களுக்கு முல்லன்னா இது வரைக்கு நா பாக்க மாட்டே செய்ய மாட்டேன்லா சொன்னதில்ல பாத்துக்குவே செய்வே ஆனா அவுங்க அப்டி இல்ல அது ஏ ஹஸ்பண்டே கொஞ்ச லேட்டாதா புருஞ்சுகிட்டாங்க
ம் அவுங்க ஹெல்ப் பண்லாமே
ஃபாட்டி ஏஜ்ல உள்ள லேடிதா அவுங்க நெனச்சா ஹெல்ப் பண்ணலா ஆனா அவுங்க பண்ண மாட்டாங்ளே
ஏ அப்டி இருக்காங்கனு தெர்ல நறைய பேரு அப்டிதா இருக்காங்க கி
தாம் புள்ளனா பாத்துக்கத்தான செய்வாங்க அது அப்டி ஒரு எண்ணொ இவளுக்கு நம்ம செஞ்சு தரணுமா இவளுக்காக நம்ம செய்னுமா அப்டி
கண்டிப்பா
பெருசா இது பண்ண மாட்டெ சேரி ஓகே உங்க மனசு அவ்ளதா அப்டின் நா விட்ருவே ஒரு கட்டத்துக்கு மேல போகுச்சு அது எனக்கு வெறுப்பாவே மாறிடுச்சு இப்ப இப்ப எனக்கு என்ன வேணு எ ஹஸ்பண்ட்க்கு என்ன வேணுங்கிறத பாத்து பாத்து பண்ணுவே அவ்ளதா வேற யாருக்கு என்ன வேணுனு எதுமே கேக்கமாட்டெ முன்னாடில்லா அப்டிதா பண்ணிட்ருந்தே ஆனா இப்ப அப்டி பண்றதில்ல ஏன்ன நம்மளே பாத்து க்க மாடக்காங்க அப்பற நம்ம மட்டு ஏ அவுங்கள்க்கு எல்லாமே செஞ்சு தர்ணுன்ற ஒ மைண்ட் செட் வரதான செய்யு அவருக்கு சேத்து சமச்சு வப்பே சாப்டுவாங்க அவ்ளதா நானு கொஞ்ச எக்ஸ்பெட் பண்ணி பாத்தெ நாலா ஃபீல் பண்றதில்ல பட் எனக்கு தோணுல்ல நம்ம மு முடியாம ரொம்ப இருக்குறப்ப ஒரு சின்ன ஹெல்ப் பண்றப்ப எவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஒரு காஃபி வச்சு குடுத்தா கூட சேரின் கடத்தல அவுங்களுக்கு ஒடம் முல்லனா நம்ம பாத்துக்க தான செய்றோ அத கூட அவுங்க செய்ய மாட்றாங்க
கண்டிப்பா
கிட்ட சொன்னா அது நா எப்பிடி சொல்ல முடியு எ‌ வ எனக்கு தெரியாது அப்டின்ருவாங்க
அவர்தானெ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி
இத்தனைக்கு நா லவ் மேரேஜ் பண்ணிருக்கே அம்மா அப்பா வேணானு இவுங்களுக்காக வந்துட்டே ஆனா இவுங்க அந்த மாதிரி இல்ல அம்மா பிரஷர்ல ஒரு டாக்சிக்கா மாறிட்டாங்க
லவ் மேரேஜ்
ஆஹ கிளிக் கோவம்வந்தா ஆக்சுலா அடிக்க செய்றாங்க சம்டம்ஸ் தேம்பி தேம்பி அழுவுவேன் சில நேரம் அப்படியே அமைதிய உட்காந்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஏன்இப்படி அமைதியாவே இருக்கு அப்படிம்பாங்க தெரியலையே எனக்கு அப்படி இருக்கன்னு தோணுச்சி அப்படின்ப அப்டியே முடிஞ்சரும் ஒருத்தங்க லைஃப் ஒவ்வொரு மாதிரி
லவ் ஆம்மாஜனா வேற இ பேறஜனா கூட நீங்க சொல்றது பரவால
அத்த ஓரளவுக்கு வேலை பாக்கறதுக்கு யாருமே இல்லன்றப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமமோ நஹ வலியும் தாங்கிட்டு வேலையும் பாக்கணும் வைக்கணும் மனசும் கஷ்டமா இருக்கும் அப்போ ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி இருக்கும் நம்ம நல்லா இருக்குறப் கூட இருக்குறவங்கள பாத்துக்கறது காசு செலவு பண்றது அது வேற நமக்கு முடியாதப்ப நம்ம ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவுங்களுடைய மனச இழக்கவே மாட்டமா
ஆஹ உ மா
கேட்டா யூசுல்லா எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பெயின் தா விடு அவ்வளதா அப்ப சொல்ல எல்லாம் க அபழச்சிதான் வந்திருப்பாங்க அவ்வளவுதான் ப்போலாரையும் தடுப்போ அவளதான் உ ட் போயிருவாங்க இதே அவங்க போணும்ன்னா சொல்லுவாங்களா
ஓஓ ம் லேடிஸ்இருந்த லேடிஸோட பிரச்சனை அவங்களதான் சரிஞ்சங்க கண்டிப்பா எனக்கு ல அந்த ப்ரியட்ஸ் அப்பல்லாம் ரொம்பவே முடியாது வேற வழி கிடையாது இந்த வருஷல ஓடிதான் ஆவணும்
ம் கஷ்டமா இருக்கும் சிலநேரம் சார அப்படியே ஓகே ஓகே ஓகே அப்டின்னு போயிருவேன் ஏனா நைட் அவங்க வர்றப்ப மூஞ்சில சோகமா வச்சு இருக்கே எனக்கு கஷ்டமா இருக்கும் வேலைக்கு போயிட்டு வராங்க அங்க அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு எல்லாம் வேலையையும் முடிச்சுட்டு வர்றப்ப அவங்களுக்கு ரொம்ப டயர்ட இருக்கும் நம்மளும் வந்து நம்ம அது அது இதுலது அப்படின்னு சொன்னா அவங்களுக் கஷ்டமா இருக்கும்ள
கண்டிப்
அத மாதரி காலைல வேலைக்கு போயிட்டாங்க ந அப்படின்னா போன் போட்டு எதுவுமே கேக்க மாட்டேன் எதுவுமே சொல்லவும் மாட்டே ஏனா அவங்க வேல பாத்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் மனசுக்குள்ள தாயிட்டே இருக்கும் இப்படி சொல்றாலே அப்படி சொல்றாலே அதனால எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா உக்கார வச்சு பேசுவேன் அவங்க ஏதாவது திட்ங்கன்னா அப்படியே அமைதியா போயிருவேன் அப்டித்தான் ப்ப போயிட் இருக்கு
என்ன குடிச்சது சரியா சரிலா டாதீங்க நல்லா சாப்பிடுங்க முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் போயிட்டுவாங்க கஞ்சி வச்சு குடிங்க
ம்
அ லைட்டா எந்திச்சு இது பண்ணிட்டு கூட படுத்து தூங்கனா அவ்ளோதான்
அது